கேக்குது ப்ரோ
ஆ வாய்ஸ் கிளியர கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கிளியரா இரு
ஹாய் ப்ரோ சாப்ட்டீங்களா?
ஆ ப்ரோ மதிய சாப்ட்டாச்சு சும்மாதா இருக்கே நீங்க?
ஆ இங்க நான் எல்லா முடிஞ்சிச்சி ப்ரோ சாப்பிட்டே மத்யானோ இனிமே நைட்டுதா சாப்புடணு இன்னு மொத் ஆ இன்னா எத்தன ஐ டி ல இருக்குது ப்ரோ உங்களது இன்னு நெறைய கால்ஸ் இருக்கா இன்னு
ஆ இல்ல இதுல முடிஞ்சிரு இன்னு ஒரு அஞ்சு ஆறு கால்தா இரு
ஆ எனக்கு பேலன்ஸ் இது பேலன்ஸ் டூ கால்ஸ் தா காட்டுது நீங்க கவலப்படாதீங்க பேலன்ஸ் இது நா முடிச்சுட்டு என்கிட்ட இன்னொரு ஐ டி இருக்கு அதுல வேண்ணா நா பேசுறே
டாஸ்க் அசைன் ஆயிடு
ஆ அதுல டாஸ்க் அசைன் ஆயிட்ச்சு பண்ல இனிமேதா பண்ணனு. ஆ பண்றே
ஆ செரி செரி
ஆ இன்னு ஒரு ஐ டி கூட இருக்கு பிரச்சன இல்ல ப்ரோ பாத்துக்கலா நேத்து நம்ம பேசுனது லைட்டா ரிஜக்ட் ஆயி ட்ருக்குனு நெனைக்கிறே ப்ரோ அது
எது நேத்து எல்லாமேவா?
இல்ல இல்ல அ ரெண்டு கால் ரிஜெக்ட் ஆயி இது ஏன்னா நம்ம பர்டிகுலரா வந்து பிளேஸ் ஸ்பேஸ்லா சொல்லக்கூடாதா
ஆ ஓகே ஓகே
ஆ அதனால ஆ இதாய்ட்ருக்குதுன்னு நெனைக்கிற பாக்கலா ப்ரோ
செரி செரி ப்ரோ
அப்றோ எதனா சொல்லுங்க உங்க ஸ்கூல்ல எதனா கத நடந்திருக்கு காலேஜ்ல எதனா நடந்திருக்குல்ல
இன்னக்கி எனக்கு பர்டிக்குலரா பெர்சா எதுவு நடக்கல உன் ம் நீங்களே எதாவது சொல்லுங்க எதாவது கத அ இன்ஜினியரிங் காலேஜ்தா அவ்ளோ பெரி இன்னொருக்கா பேசுனதே திரும்பி இன்னா பேசுங்க வேற எதுக்கு எனக்கு பர்டிகுலர் நடக்கல
நீங்க எந்த காலேஜு ப்ரோ செரியான என ஞாபகொல்ல எந்த காலேஜ் படுச்சிங்க ஆமால்ல சாரி சாரி ஆ மென்ஷன் பண்ண கூடாது ஓகே ஓகே பெரிய காலேஜ் தா ஆ இன்ட்டு இன் ட்டு குடுங்க அது சை
பெரிய காலேஜு
எங்கருக்கு ஆ ஓகே ஓகே
அதுமா டென்ட டென்டலு அப்பமா வந்து இன்ஜினியரிங்கு அப்மா ஆ ட்ஸ் அன்‌ சயின்ஸு எல்லாமே இருக்குற ஒரு ஆ அதல்லா நடக்கு அதல்லா நடக்கு டி வி சேனல்ஸ்னா இந்த விஜய் ஸ்டார் விஜய்லல்லா கூட அப்பப்போ ஆடு வரு அந்த காலேஜு
ஆ இந்த ஆடியோ லான்ச்சு அந்த மாரில்லா பண்ணுவாங்களா
ஆ ஆடியோ லான்ச் எல்லா பண்ண மாட்டாங்க ஆடியோ லான்ச் செய்ற அளவுக்கு அவுங்க அலவ் பண்ண மாட்டாங்க
ஆ எப்டி ஸ்டிட்டா? இப்போ லிப்ரலா? ஸ்ட்ரிக்ட்டு தானோ ஓகே ரூல்ஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணு ட்ரெஸ் கோடு
அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல லிபரல் தா சில படிப்பு விஷயத்துல கொஞ்சொ ஸ்ட்ரிக்டா இரு
ம் அட்டனன்ஸ் எது கம்மியாருந்தா
ஆ அட்டனன்ஸு அதா படிப்பு சம்பந்த விஷ்யத்துக்கு மத்தது எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கு இந்த என்னது ட்ரெஸ் கோடு அந்த இதெல்லா ரொம்ப இதெல்லா இருக்காது வர்ஷொ வர்ஷொ அதா வர்ஷொ வர்ஷொ ஒரு ஐ வி ட்ரிப் இருக்கு செகண்ட் இயர்லெந்து மூணு வருஷ ஆமா வெளிய ட்ரிப்பு போ அ துக்கத் அலோ பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப்க்கு வெளிய அலோ அலோ பண்ணுவாங்க ஆமா லாங்ட்ரிப்பு
போய்ருக்கீங்களா காலேஜ்ல அது எதனா எங்க போனீங்க ஆ நீங்க ஒங்க ஃபிரண்ட்ஸூ என்ஜாய் பண்ணது அது எதனாத் கத சொல்லுங்க போனீங்கல
அந்தளவுக்கு சொல்ல ஒன்னுல்ல அது காலேஜுலெந்து கூட்டிட்டு போவாங்க காலேஜுல்ந்து கூட்டிட்டு போங்க நாங்களே பண்றத்தா நாங்ளே ரெடி பண்டு காலேஜ் ஜெஸ்ட் பர்மிஷன் மட்டு குடுங்கோ பஸ்ஸூ நாங்க வெளிய இந்து பஸ் எல்லா ரெடிப் பண்ணிட்டு நம்தா போனு அதுக்குன்னு அந்த டிர டிரவலுக்கு வந்து தனியா பஸ் புடிக்கிணு நம்பளே நம்பளே புடிச்சி நம்பளே எல்லா ஆமா ஸ்டூடெண்ஸூ எல்லா பிளான் பண்ணி ஜெஸ்ட் வந்து அந்த உள்ள காலேஜுக்கு அலேவ் பண்றதுக் ஓ ஐ வி ட்ரிப்ல கூட ஒரு டீச்சரும் ஒரு இன்னொரு அசிஸ்டன்டு டீச்சரும் அனுப்புவாங்க அவ்ளோ தா
ஓகே ஓகே ப்ரோ பரவால எங்க காலேஜ்ல பெருசாலா வந்து எப்டி சொல்றதுனா இன்னு டூர் கீர்லா சொல்லல அன்னா பெருசா டூர்ரும் நாங்களு எதுவு பசங்க நீங்க சொன்ன மாரி தா பண்ணுவாங்கன்னு நெனைக்கிற சீனியர்ஸ் வேனா போய்ருப்பாங்க நா போய் ஒரு வருஷோ தான் நாவது எனக்கு சரியா தெரில பட் எங்க காலேஜ்ல எப்டின்னா ஸ்டிட்லானா அவுளோ ஸ்டிட்லா கெடையாது லிப்லர் தா
ஏ நா கேட்ட வரிக்கி எனக்கு அந்த அண்ணன்க்கு ஆட்சன் வெளிய அனுப்புறது ரொம்ப கம்மியா பண்றாங்க போல எல்லா எனஃப் கேட்டவுங்ககிட்டலா என்ன சொல்றாங்க ரொம்ப தூரோலா அனுப்சதில்லையா ஒரு ஐம்பது அறுவது கிலோமீட்டர் தா ட அதுவு என்ன எதோ ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டோ எதோ திங் மட்ட கூட்டிட்டு போறாங்களா ஐ வி ட்ரிப்னா பெரிய ஆய அதான் ட்ரிப்புக்கோ என்ஜாய் பண்றதுக்கெல்லா அனுப்புறதே இல்ல
எனக்கும் வந்து ஐ வி டிப் இருந்தது பட் நா மிஸ் பண்ட அன்னக்கி நாப் எனக்கு தெரியாது ஐவின்னனு ஆ மிஸ் பண்ட்டா அப்றோ என் ஃபிரெண்ட்ஸு
என்ன அது அந்த மாரி ஒரு எக்ஸ்க்ளூஷன்காக அவுங்க ஆமா எங் எங்கிள்து வந்து ஆமா எங்கிள்து வந்து தனியாவே பாய்து ஃபைவ் டேஸ் டிரிப் இருக்கு அது ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் டூ டேஸ்ல வந்து மார்னிங் வந்து எதோ ஒரு பக்கத்துல ஆ ச இருக்குற ஒரு ஆஃபீஸ் நாங்க எலக்ட்ரானிக்ஸ் பேச்சு அதுக்கு ரிலேட் ஆன எதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ எதோ ஒரு கம்பனிக்கி போயி நம்ப வந்து ஆ சர்டிஃபிகேட்டோ அ அங்க வந்து ஒரு ஒ ஒன் ஹவர் வந்து இன்டெக்‌ஷன் ஒர்க் இருக்கு இன்டெக்‌ஷன்னா அவங்க ஆமா என்னென்ன பண்றோ எப்டின்றத மட்டு அத மட்டு பாத்து கேட்டு அவங்க சர்ட்டிஃபிகேட் பண்ணித் தருவாங்க நம்ம முன்னாடியே வந்
அது எப்டி அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஓரளவு பிராக்டிகலா பிராக்டிகல் நாலேஜ்
அதா நம்பதான் அதெல்லா தேடிக் அதா எங்க போறோ பண்ண போறோ நம்பளே போய் பஸ்ஸு இப்ப ஆ கேக்குதா உங்களுக்கு? இப் இப்ப ஐ வி போறோ ட்ரிப்பு போறோ அப்பிடின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப்பு பசங்கல்லா யார் யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணு எத்தன பேர் வராக எத்தன பேர் வர மாட்டாங்க எத் தன பேர் கிளாஸ்ல இருப்பாங்க நாங்க இப்ப நூறு பேர் இருக்கோன்னா அ எம்பது பேர் போனா மிச்சோ இருபது பேர்க்கு கிளாஸ் இருக்கு.
அப்டியா?
ஆமா அவங்களுக்கு அது அதுக்காக நம்ம போனா எல்லாரு போகணு இல்லன்னா மி மிச்சம் இருக்கவங்கள் இங்கயே இருக்கணு
அதுக்காகவே எல்லாருமே வருவாங்க ஐ வி ட்ரிப் போறது செரி எவ க்ளாஸ் அட்டன் பண்ணுவா
மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ஒரு நாலஞ்சி பேரு அஞ் சு ஆறு பேர் இருந்தா மட்டு அவங்களுக்கு லீவ் எடுத்துப்பாங்க கிளாஸ்ல யாரு இருக்க மாட்டாங்க இருபது பே இர செஞ்சேனா அது கவுண்ட் இல்ல இருபது பேர் கிளாஸ் எடுக்க முடியு அதனால கிளாஸ் எடுப்பாங்க சோ பஸ்ட்டு யாரு வராங்கனு தெரிஞ்சுக்கிட்டோ அதுக்கபருமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பஸ்ட்டு அது நியர்பை எங்க போறோன் தெரிஞ்சுகிட்டு அந்த நியர்பை ஒரு பிப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு ஃபேக்ரியோ ஏதோ ஒரு கம்பனிஸ் இருக்கு நம்ம ஃபீல்டு விசிட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அவுங்களுக்கு நம்ப கான்டாக்ட் பண்ணி சரி ந முடி மாரி இத்தன குரூப்கு வரு எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ப்ரோக்ராம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாரியோ ஏதோ ஒன்னு உங்கள் சைட்லருந்து ஒரு குடுங்க அப்டின்னு சொல்லுவோ அவுங்க அத பாத்துட்டு எப்போ டேட்டு அவேளபள் ஏனா நம்ம சொல்ற டேட்டுக்கு அவுளுக்கு இருக்காது அவுங்க ஃபேக்ரி எப்பவுமே எதானு ஒர்க் இருக்கு எதானு ஒரு இது இருக்கு இருக்கோ சோ அதனால பஸ்ட் அவுங்களுக்கு கிட்ட டேட் நம்ப தெரிஞ்சுக்கனு இப்ப அவுங்க அவலேபிள் டேட்டுனு ஒரு பத்து ஒரு அஞ்சு ஆமா ஒரு டேட் குடுத்துருவாங்க அந்த டேட்டுக்கு தகுந்த மாரி நம்ம ஐ க்கு நம்ப பிளான் பண்ணிக்குவோ ஏனா நம்ப வந்து பத்து பத்தாந்தேதி போறோ பட் அவுங்களுக்கு வந்து அது பதினேழா தேதி தெர்லனா அதனால ஒரு ஒரு வார தரமாட்டாங்க சோ அதனால பஸ்ட் போறவ அன்னி ஃபஸ்ட்டு டூ டேஸ்லே வந்து அந்த இந்த ஒர்க் முடிச்சிருனு ஆமா அதெல்லா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புற தா ஆமா அதுக்கப்புறம தா நம்ம இன்னைக்கு வரோ மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸுக்கு மத்த எல்லா ரெண்டு ரூம்மு எடுக்குறது அங்க புக் எல்லாத்தையு நம்ம பண்ணிக்கினு
ஓகே ஓகே ப்ரோ ஆனா ரொம்ப தூரலா கெடையாது இல்ல கிட்டதான உங்களுக்கு ஒரு ஆ
படிச்சதுக்கு அங்கதுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் கிலோமீட்டரு டிராவல்ல இருக்கும்
ஓ ஓ நீங்க போன ஐவியா
ஆமா ஐவி நாங்கோ இங்க நாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போனோ கேரளால இருந்து அதுக்கப்பம அடுத்த செகண்ட் தேடி அவி வந்து பேங்களூருக்கு போனோ
ஓகே ஓகே ஓகே ஓகே
அதெல்லா பிரச்சன இல்ல ஆமா டிராவலிங் எல்லா வெளியே அனுபவ அதா நா ஆமா ஸ்டேட்டு வேற ஒ ரெண்டு நாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டேட் போனோம் பர்ஸ்ட்டு அதனால தா சோ அது வந்து யார் யாரு போறாங்கா அதா பஃர்ஸ்ட் து வந்து அதுல ஒரு காம்ளிகேஷன் என்னனா அமௌண்ட் யாரு ரெடி பண்ண மாட்டாங்க கரெட்டா டைத்துக்குதா சொல்லுவ இல்ல இவ்ளோ ஆகும் போட்ட பட்ஜெட் வந்து ஏ டோட்டலா ஒரு ஒரு மொத்த ஒரு து ஒரு எழுவது எம்பதாயிரம் வரும்
ஓ டோட்டலாவா ஒரு பஸ்ஸு கணக்கு ஓகே ஓகே
ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து தௌசண்ட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பக்கம் வரும் அதுக்கு மேலயும் வரும் எக்ஸ்ட்ராவா நமக்கு கையில இருந்து சொல்லிடுவோம் இவ்வளோன்றத எவ்ளோ வராங்கன்னு இப்ப நம்ம எயிட்டி தௌசண்ட் சொல்லி இருக்கோனா ஆனா கடைசில கவுண்ட் வந்து எண்பது பேருன்றது கம்மிய ஆயிடும் போரட் நம்ப போக போக நெருங்க நெருங்க ஆளும் கம்மி ஆயிடுவாங்க வரது அவ ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு இது நான் இல்ல வரல அப்டின்ட்டு நூறு பேரு இருந்தது அறுவது அறுவது ஆமா அறுவது அறுவத்தி ஏழு பேர் தான் இருப்பாங்க அப்ப வந்து அந்த அமௌண்ட்டு வந்து ஆமா டூ தௌசண்ட் பக்கம் வந்துரும் அ அதுல கரெக்டா மேனேஜ் பண்ணி அங்க போய் ரூமுக்கு தனியா போடணுல்ல ரூமு டிராவலு இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டைம் நம நாங்க ரெண்டு டைம் கேரளாவுக்கு போனோன்னு நெனக்குறே அதுல ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாரி ட்ரிப்பு அதுக்கப்றோ மத்த ஏரியாஸ்ஸு அதெல்லா பாத்தோ செகண்ட் டைம் நூரு தேர்ட் அ போறப்போ இந்த ஒண்டர்லா இருக்குல அந்த ட்ரிப்புக்கு போனு ஐ மீன் இந்த ஒண்டர்லா வந்து வந்து எல்லா இதயு ரைட்ஸும்
ஆ ஓகே ஓகே
அது ஸ்டூடண்டட் ஐடி இருக்கு இல்ல நம்ம காலேஜ் இருக்கு போது தா இதெல்லா பாக்க முடியு ஏனா அப்பதா வந்து பெனிபிட்ஸ் இருக்கு ஒ டிக்கெட் வந்து தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்னா பிப்டி பெர்செண்டேஜ்
ஓகே - ஓகே - ஓகே அதனால வந்து ஸூடெண்டா இருகம்போதே கொஞ்ஜோ எண்ஜாய் பண்ணிகனு மத்தது
அஹ டிக்கெட் ஆமா டிக்கெட்டு கம்மியாகு மொத்த அறுவத்தி ஏழு பேர்வர்துவெச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா டிக்கெட் உங்களுக்கு அம்பதாயிர தா வரு அத மாரி அந்த ஆமா சோ இத்லியே போனோனா அது கம்மியாகாது அதனால தா செரி இந்த மாரி இப்ப போனாதா அது ரொம்ப ப பிரைஸும் கம்மி நம்மளுக்கு இதுவு கம்மி
அந்த மாரிதா ப்ரோ எங்களுக்கு இன்னு எதுவு கூட்டு போல கூட்டு போனா போவாங்க ஒரே ஒரு ஐ வி கூட்டு போனாங்க அதுவு பக்கத்தல இருக்குறது தா நா மிஸ் பண்டே அன்னிக்கு ஆப்சென்ட் ஆய்டே சரியா போல ஓட பிரெண்ஸுதா சொன்னாங்க அது ஒரு கம்பனி கூட்டு போய்ட்டு அவங்க வந்து இந்த மாரி நம் அ டெ லென்து லெவெல்துல படிச்சது பேசிக் மினிமல் அந்த ப்ரோகிராமிங் லாங்வேஜஸ் பேசிக் பத்தி கேட்ருந்தாங்களா கேள்வியலாம் அதா பெருசா ஒண்ணும்ல ஆ ஓகே ப்ரோ
அ